ஹலோ சார்
ஹலோ மேடம் வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோ சார் நல்லாருக்கீங்களா
ஓ சூப்பரா இருக்கே மேடம்
ஓகே சார் ஜிம் வச்சிருந்ததெல்லா எப்டி ஆமா ஆமா இல்ல வந்து ஏ பிரண்ட்டு வந்து ஒருத்தவங்க ஆ அவங்க பைய வந்து எதோ ப இப்போ வந்து ஒடம்புலா ஏத்துன வீட்லயே வந்து டைப் பண்ணிட்ருக்கானம்மா அதனால அவன கொஞ்ச ஜிம் ஏதாவது சேத்து விடலானண்ருக்கோ சொல்லி கேட்டாங்க இப்ப நா வந்து நீங்க அ ஏ ஃப்ரெண்டோட தா பண்ட்ருக்காங்க அவங்க வந்து இது மாரி ஜிம் பண்ணிட்ருக்காங்க வெச்சிருக்காங்க ஜாயின் பண்ணி ஓட்றனே சொல்லி கேட்ருந்தேங்க சார் அ அதனால அது தா உங்கள சொல்லாமா
மேடம் அவ இல்ல அவங்க டிஸ்ட்டன்சா இருந்துச்சுன்னா அங்க பக்கத்துல எதா இருந்தாலு ஸ் ஜாயின் பண்ணிக் சொல்லுங்க
சேரிங்க சார்
ஆ செக்கேண்ட்டு ஜிம்மு வந்ட்டு இப்ப எல்லாமே வந்து மெஷின் ஜிம்மு தா இருக்குது
ஓகே ஓகே சார்
பழைய ஜிம் இந்த ராடு ராடுல்லா போட்டு பண்ற மாரி இருக்கூ அது வந்து இயற்கையாவே நல்லாருக்கூ மிஷின் டைப் பண்ணா பண்றதா இருந்தும் பாடி சீக்குரோ டெவலப் ஆகூ அதே மாரி பாத்தீங்கன்னா ஏதாவ் ஃபீவர்ரு ஒடம்பு சரியிலாம் போச்சுன்னு வெச்சுக்கோங்களே ஆ இருந்து ஒடம்போட கீழ ரொம்ப எறங்கி டவுன் ஆயிருவாங்க அப்புறோ ரொம்போ ஒல்லியா தெரிவாங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ல மிஷின் ஐட்டம் தொடாம அ ஆ அங்கேயே தனியா இருக்கூ ராடு போட்டு பண்ற மாரி எல்லா இருக்கூ அப்பதா வந்து நம்மளோட வெய் ட்டு நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும் அதுவே இப்ப அம்பது கிலோ எடு செஸ்டுக்கு ப்ரெஸ்ல பெஞ்ச் ப்ரெஸ் அடிக்கிறாங்கன்னா அந்த அம்பது கிலோ வந்ட்டு ராட் டு போட்டு அடிக்கும் போது உங்களோட அந்த ரெண்டு கையில இருக்கிற பேலன்ஸ் வந்து ஈவனா இருக்கூ நீங்க வந்ட்டு மிஷீன்ல போயிட்டீங்னே வெச்சுக்கோங்க
ஆ
நீங்க வந்து எது பண்ணாலுமே அந்த ரோப்பு தானே அது வந்து உங்களுக்கு கரெக்டா எடுத்துட் போயிரூ அது நீங்க எதுல பேலன்ஸ் பண்றீங்க எதுல நிக்கிதுனே தெரியாது ராடு எடுத்துட்டு போயிட்டீங்ன்னா நீங்க ரைட்டுக்கு லெஃப்டுக் இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டு தெரியு ஆக்சுவலா ரைட்டு வந்து சில பேத்துக்கு பவர் புல்லா இருக்கு ஏன்னா அப்படியே வேல செய்ற காட்டிக்கு ரைட் வந்து ஹேண்டு வந்து கொஞ்ச பவர் ஜாஸ்தி இருக்கூ அதே லெப்ட் சைட்ல பாத்தா பாத்திங்ன்னா லெப்ட் சைடு கொஞ்ச கை எறங்குன மார்ருக்கூ அப்ப வந்து ராடு போட்டு பாத்து னும் போது உங்களுக்கு அது டிஃபரெண்ட் தெரியும் நீங்ளே அது பேலன்ஸ் பண்ணிக்க முடியு அந்த மாரி பண்ணீங்கன்னா ஒங்குளுக்கு வந்து த ஒடம்பு வந்து நல்லா நீக்கு காய்ச்சல் வந்தாலு செரி தே ஒடம்பு செ ஒடம்பு செரில்லாம வந்தாலே ஆ ஒன்னு ஆ அந்த பாடி அப்டியே இருக்கூ ஃபிட்டாவே இருக்கூ மிஷின் டைப்ல போனோம்னா அந்த ஒடம்பு சீக்கிர பெருசாவு அதே மாரி ஏதா காச்சல் வஞ்சின்னா சீக்கர அதே மாரி போயிரு அதே மேரி ஜிம்முக்கு போறவங்க வந்து பாத்தீங்னா மேக்சிமம் வந்து நம்மளே வந்து ஃபுட்டு ரெடி பண்ணிக்கணு அங்கே வெச்சிருப்பாங்க ஜிம்ல வெச்சிருப்பாங்க அந்த ஒட ம்பு பெருசாக்குறது ஒரு பவுடருருக்கு அதே மசில்ஸ் வர்துக்கு ஒரு பவுட்ரு வச்சிருபாங்க அந்த மேரி நறைய போடுரு வச்சிருப்பாங்க ஆ அது வந்து நம்ப வந்து எடுத்துட் கூடாது
ஓகே ஓகேங்க பட் எதுக்கு அவுங்க அந்த மார்லா குடுக்குறாங்க அதுமே ம் இது ஜிம்மு போய் நம்ம ஜாயின் பன்னா சாப்புட்ணுங்குருதுங்ளா
இல்லல்ல அது வந்து அவங்கதா வந்து கேட்க மாட்டாங்க ஆ போ இப்ப இவங்களா போறாங்கல்ல வந்து சீக்கிரமா டெவலப் ஆகணு சீக்கிரமா இது பண்ணுனு அது பாத்தீங்கனா நீங்க ஒரு ஒரு அர லிட்ரு பாட்டில்ல குடுப்பா ங்க பவுட்ரு நீங்க வாய்ங்க்கணு ஒரு பவுட்ரு பாத்தீங்கனா ரண்டாயிரத்தி ஐநூறுல மினிமோ அஞ்சாயிர வரைக்கு பவுடர் இருக்கு அதுக்கு தகுந்த வாங்கனிங்கன்னா நீங்க அந்த ட்ரிங்க் மட்டு ஹெவியா ஒர்க் பண்ற மாரி இருக்கு அப்ப பண்ணீங்கன்னா ஒரு மூணு மாசல உங்களுக்கு டிபரன்ஸ் தெரிஞ் சுரு இப்போ இயற்கைய பண்ணி ஆறு மாசத்துல வர ஒடம்பு உங்களுக்கு மூணு மாசத்துல அதுல கரச்சுரு
ஓ
அந்த மாரி உம் அந்த மாரி ஆயிடுச்சுனால
சேரிங்க சார்
கைய வந்து பண்ணிட்டு போற ஒடம்பு தா அப்டியே லைஃப் லாங் லாங் லைஃப் நிக்கு அப்டியே
ஓகே ஓகே சார்
ஒரு நம்ம பாத்தீங்கன்னா இப்ப மட்ட சால இப்ப எல்லா இந்த மாரிலா கெடையாது மட்ட சல வெறு
ஓகே ஆ
இயற்கை காத்து வாங்கிட்டே பண்ணிட்டுருந்தோ இன்ன வரையு நம்ம அப்டிதா வெச்சிருக்கறோ நல்லா இருக்கு எல்லா வந்து கேப்பாங் உங்களுக்கு அப்டிய என்ன காரண அப்டினு இத காரணோ
ஆஹ ஆஹ
அதே வந்து மண் இந்த போ போதி பவுடர்னு சொல்லிடுவாங்க அதெல்லா எது போட்டு பாத்தவங்கள பாத்துட்டா போயிருப்பாங்க இல்ல ஒல்லியா போயிருப்பாங்க என்னடா ஆச்சுன்னு கேடப்பே இல்ல நீங்க அப்போவே சொன்னீங்க நாங்க எல்லா இந்த மாரி ஆயிபோச் என்ன பண்றது பெர்னா அப்ப ஆரம்பத்துலயே சொல்லி அந்தல்லா சாப் கூட அந்த மாரி ஆயிப்போச்சு இப்போ
ஆ ஹ
போங்க எ சொந்தக்கார் போறாகதா இருந்தா இந்த மாரி டு தனியாரா இன்டுவிஜுவலா பண்ற மாரி இது பாத்து சொல்லுங்க மிஷ் மிஷின் ஐட்டம் கொஞ்ச நாள் தொட வேண்டா சொ சொல்லிடுங்க
சேரிங் சார் சேரிங் சார் பண்ண சொல்ற சார் நீங்க இப்ப வச்சிருக்கீங்களா இ இல்லிங்களா சார்
எதுங்க நானா
இல்ல நீங்க வந்து இப்ப ஜிம்மு வச்சிருக்கீங்களா இல்ல
இல்ல இப்ப நம்ம வந்து வீட்லயே ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேங்க அது
அப்டிங்களா இல்ல வச்சிருந்தீங்கன்னு சொன்னாங்க ஃப்ரெண்டு
இல்லல்ல அது பாக்குறக்கு ஆளு இல்லைங்க ஆனா அதுனால பிஸ்னஸ் அதுதா செரி போ முல்ல செரி நம்ம மட்டு
சேரி சேரிங் சார் செரிங்க சார் செரி அப்ப வந்து நீங்க ஏதாது ரெஃபர் பண்றீங்களா சார் ஏதாவது ஜிம் ஏதாது
ஆ நம்ம ஃப்ரெண்டோடது வேணா ரெண்டு அ ஃப்ரெண்டோட ஜிம்மு வேணா ரெண்டு பேர் ரெண்டு பேர் இருக்காங்க அதுல பண்ணிக்கலா நீங்க வேற நா ஜிம்முக்கு போனேங்க மேடம் அப் பசங்க எல்லா இருந்தாங்க எல்லா எடு
செரிங்க
மிஷின்ல உக்கான்ட்டு இருந்தாங்க நான் போயிட்டு என்னடா பண்றீங்க அப்டின்னே நா எல்லா மிஷ் இல்லனா அப்றோ காசு குடுக்கனுலனா நல்ல மிஷின்ல தா ஒர்க் பண்ணோ நாங் அப்பறோ இல்லடா அது நீங்க பண்றதல்லா தப் ப்பு எதுக்கு இந்த இவ்ளோ வெயிட்டு போட்டு பண்றீங்க அப்பறோ சொல்லி் குடுக்கணு இந்த மாரி பண்ணுகடா இந்த மாரி இதுதா அவ்ளோதா அடுத்த நாள் போறே எல்லா தம்புல்ஸ் எடுத்து கைல கண்ணாடி கிட்ட நின்டாங்க கை பெரிசு பண்ணோ சொல்லி அந்த ஜிம் மா கோச்சர் வராரு மா மாஸ்டர் வந்து கேக் க்கராரு என்னப்பா மிஷின் இவ்ளோ வெய் ச்சிருக்குற நீங்க எதுலியு செய்ல எல்லா போய் தம்புல்ஸு நீங்க சொல்றதுல தப்பு இவரு சொல்றதா கரெட்டுன் டானுங்க அப்றோ அப்றோ அவுங்களுக்கு பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுல ஒரு நாலு பேரு போலீஸு ஆய் ட்டாய்ங்க
சேரி செரிங் சேரி சார் சார் நா கூப்பறேங்க சார் ஒரு நிம்ஷோ சார்
ஓ ஆ ஓகே ஓகே மேடம்